ஓ என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல ஸ்டேட்டஸ்லா போட்டிருக்கீங்க
ஆமாங்க போயிட்டு ஆமா மா வன்ட்டாங்க ஆமா ஆமா வன்ட்டாங்க
இல்ல இருட்டாருக்கு எவ்வளோ யோய எத்தன மணிக்கு வந்துச்சு ஃபிளைட்டு இருட்டா இருக்கே ஸ்டேட் ஸ்லலா
எட்டு மூன்ற மணிக்குங்க லேண்ட் ஆயிடுச்சு
ஐய்யய்யோ அந்த அந்த டைம்லனா தூங்குற டைமே அந்த டைம்லே போயிட்டீங்களா நீங்க எத்தன மணிக்கு போனீங்க சீக்கிரமா போய்ர்ந்திருப் பீங்ளா
ரெண்டர மணிக்குலா போட்டே ரோட்டு காலியாதா இருந்தது
ஓ செரி
அப்டிய அவங்க அம்மா அப்பாக்கு பிக்கப் பண்ணோ அவங்க அம்மா அப்பாக்கு பிக்கப் பண்ண சொல்ட்டு வர வரே சொல்ட்டு சொல்லிருந்தாங்க வீட்டுல வராங்க பாத்துக்கணும்ல ஏர்போர்ட் வந்து பாக்கணுமா பொண்ணுக்கு
குடுத்துருப்பாங்க போல பொககேலா குடுத்து வெல்கம் பன்னீர்காங்களா பண்ணியிருக்காங்களா
பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணி தா வாங்கின போக்கே வாங்கிட்டு என கால் பண்ணாங்க வரும்போது பொக்கே எத்துன்னு வந்துரு வாங்கனு வந்துரு நல்லா அந்த துலா இருக்கணு நல்லா கிராண்டா இருக்கணு சொல்ட்டு ஐநூறு ரூபா கு குட்த்துட்
ரின் ஃபாரின் கார்ல ஃபாரின்லந்து வராங்கள இத வெய்
ஆமா நல்லா கிராண்டா இது பண்ணிட்டு ரெண்டு சாக்லேட் இத வாங்கனு வந்துரு அப்டின்னாங்க சேரி சொல்லிட்டு பொக்கேயு ரெண்டு சாக்லேட்டு வாங்கிட்டு வன்ட்டே
குழந்தைங்க வர மாரி பன்றாங்க பெரிய நீங் இப்ப நீங்களே ஹா இல்ல நீங்களே ஆஃபீஸ் போற வயசு உங்களுக்கு அப்போ உங்களுக்கப் இக்கானா அப்ப அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கு அவங்களுக்கு சாக்லேட் வேறையா பொண்ணுன்னா ஓ ஆ அப்ப ஒரு சாக் சாக்லேட்டு தானே வாங்கணு ரெண்டு சாக்லேட் இருக்கு அவங்க பொண்ணுக்கொன்னு அவங்க பொண்ணுக்கொன்னு பேத்திக்கொண்ணு
அப்ப னு ரொம்ப நாள் ஆவு பாத்து அத்னால சரி ஓகே சொல்ட்டு ஆமா மா
ஆ ஆ மாமல்லா கூப்பிற்றது இல்ல அக்காவோட வீட்டுக்கார்ர மாமான் கூப்பர்ரதுலமாப்
ஆ மாப்பிள வாங்க மாப்பிள எப்படி இருக்கீங்க அடேதா பேசி அப்டேதா இத பழகிர்கோ உ உ அந்த மாரி சேரி சொல்ட்டு பத்து மணிக்தா பிளைட் லேண்ட் ஆய்ட்டு ஆமாங்க நாலு மணிக்கு உள்ளே வந்தாங்க ஒரு சூட் கேஸ் மாட்டி கீச்சா உள்ள
ஒன் அவர் ஆயிடுச்சா ஒரு மண் நேர் மா ஆவு மூன்ற மணிக்கு வந்த பிளைட்டு நால்ர மணிக்கா வெளில வருவாங்க ஆ
லா வெள்ல வரணுல
ஓ அதுக்கு லேட் ஆயிடு போல
ஒரு ஒரு லகேஜ் வந்து தூக்கினு இப்போ கல்யாணத்துக்கு வராங்களே இதெல்லாஃப் ஃபுல் ஃபில்லா வரணுல்ல லக்கேஜ்ல அங்கேந் கு சாமான்லா வாங்கினு வரணு வந்திருக்காங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டுதா அதா அதா ஆயிருக்கு, ம்
மூணு பேருதா ஆனா வந்து எட்டு சூட்கேஸ் வாங்கினு வந் துருக்காங்க அங்கேந்து
அப்பா மூணு பேருக்கு எட்டு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணுனாலு மூணோட
இந்த லோடர் லோடர் இருப்பான்ல லோடரு வந்து ஒரு ட்ராலி வந்து அ எடுத் போட்டு எடுத்துன்னு வராாரு ஆமா ஆமா ஆமா அவரு ஒரு காசு பத்தாயிரூபா அங்கேந்து ஆமா அங்கேந்து அங்கேந்து குத்துட்டாங்க அங்கயே குத்துட்டாங்க கனடால
இல்ல நம்ப பத்தாயிர ரூவா குடுக்கணுனா நம்ப வாய பொழப்போ இவனுங்க இவங்க என்னமோ டிப்ஸ் மாரி பத்தாயிர குடுக்குறாங்க
ஆமா சொல்ட்டு அவங்க வந்து ஸ்டெயிலா வந்தாங்க அவனே எல்லா சாமான் எடுத்துன்னு வந்து வச்சிட்டா கார்ல எடுத்துன்னு வந்து வச்சிட்டா, ஆமா கார்ல எடுத்தாந்து வச்சிட்டா உக்காந்து என்னா இவ்ளோ எ இதுவா இருக்கு ஹாட்டா இருக்கு அப்டின்றாங்க இவ்ளோ
ஆ அவங்க அவங் அததா சொல்ற அ இன்னு கேட்டா நம்ம நால்ட்ர மணிக்கே வெயிலுன்றாங்க ஹாட்டு அப்ப இன்னு
ஆ
ஏழு மணி எட்டு மணிக்குல என்னா சொல்லுவாங்க ஏ சி ஓடினே இருக்கணு போலயே வீட்ல ஃபுல்ல குளு குளு குளுனு இருக்கணு போலயே சுவிட்சர்லாந்து மாரி
இப்ப பொண்ணு வரா சொல்ட்டு அவங்க வீட்ல அவங்க அம்மா வீட்ல மேல ஆ அர்பன் கம்பெனி கூப்ட்டு எல்லா இதெல்லா பண்ட்டு ஏ சிலா கிளீன் பண்ட்டு ஆமா எல்லா ஃபுல்லு வீட்டுலா வா இதுலா கிளீன் வாஷ் பண்ட்டு வீட்டுலா எல்லா செமயா தொடச்சு கிடச்சு ஆளுங்கள்லா வச்சு எல்லா கிளீன் பண்ட்டு அவங்க பொண்ணு மாப்பிள தூங்கணு சொல்ட்டு எல்லா எவ்ளோ செலவு பண்ணிட்டுருக்காங்க
ஆஹ பாத்தீங்களா பொண்ணு மாப்பிள்ளைக்கின்னா இப்டி அதா அந்த ரெண்டு நாள் கூத்துக்குதா இப்டி
தங்குவாங்க அப்பறமா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்டுங்க அவங்க யாரு மாப்பிள்ள
மாமியார் வீட்டுக்கு போய்டுவாங்க, ம்
மாமியார் வீட்டுக்கு பேய்டுவாங்க
இல்ல ரெண்டு நாள் கூத்துக்கு ஏசி ரிப்பேர் பண்றது அது பண்றது இது பண்றது பத்தாயிரூவா செலவு பண்ட்டு அவுங்க என்னமோ எட்டு சூட்கேஸ் எடுத்துன்னு வரது பொக்கே சாக்லேட் எல்லா ரொம்பதா பண்றாங்க போல ஒங்க அத்தையவு ஒங்க அத்தைய புடிக்க முடியாது போலியே இப்போ அத்த பொண்ண விட்டுருங்க அவுங்க ஃபாரின்லேந்து வந்துருக்காங்கன்னு சொல்லா அத்த பொண்ணு அத்தையு ஒங்க மாமாவையு புடிக்க முடியாது போலியே அங்கந்து வந்துட்டா பொண்ணு அங்கந்து வந்துட்டா பொண்ணுன்னு ஆடுவாங்க போலியே ஹலோ ஹலோ கேக்குதா